கம் சகோ
வணக்கம் சகோதரி எப்டி இருக்கீங்க
கோதரி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சகோதரி
சகோதரி நா பேசறது உங்களுக் கேக்குதுங்ளா சகோதரி
ஆமா கேக்குது
ஆ ந என்ன பண்றீங்க சகோதரி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கே சகோதரி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க
சேரிங்க சகோத் ஆ நா சாப்ட்டே சகோதரி நீங்க சாப்ட்டீங்ளா சகோதரி
இல்ல இல்ல இனிதா சாப்டணு
ஓ சேரிங்க ஸ் மணி மணி பத்து மணிக்கு மேல ஆயிர்ச்சு சகோதரி ஏ இன்னு சாப்டாம இருக்கீங்க
இங்க லேட்டாவு கொஞ்ச சாப்ட்றத்துக்கு அதுனால தா இனிதா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ அங்க என்ன சாப்பாடு நைட்டு
இங்க வந்து சப்பாத்தியு சோயா கிரேவியு சாப்ட்ட சகோதரி நீங்க என்ன சகோதரி சாப்ட்டீங்க
இங்க வந்து தோச சுட்டுட்ருக்கே சட்னி இருக்
சேரிங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க சகோதரி ஏ எப்பயுமே நீங்க லேட்ட தா சாப்டுவீங்ளா
ஆ எப்பவு லேட் இல்ல எப்பமாச்சு ஒருக்கா சீக்கிர சாப்பிட்றது
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி வீட்டல எல்லாரு என்ன சகோதரி பண்றாங்க
அப்டி இருக்குறோ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தா ரெடியாகி இருக்குறாங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி சேரிங்க சேரிங்க சகோ நீங்க வந்து காலேஜ்லா முடிச்சுட்டீங்ளா சகோதரி இல்ல வேலைக்கு போயிட்ருக்கீங்ளா
இல்ல காலேஜ் முடிச்சுட்டே வேலைக்குலா போகல வீட்ல தா இருக்கே நேத்து தா ரிசல்ட் வந்துச்சு
சேரிங்க சேரிங்க சகோ எதாவ்து ஒங்களுக்கு கிளாஸ் மாரி போனுங்குற இன்ட்ரெஸ்ட் எதாச்சு இருக்குங்ளா சகோ கோதிரி
ஆமாம்மா இருக்குது கிளாஸ் போணு இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் மாதிரி தா போணு
சேரிங்க சேரிங்களா சாகோ உங்களுக்கு ரிசல்டெல்லா வந்துருச்சுங்ளா சகோதரி செம நா வந்து இப்ப ஹவுஸ் ஒய்ஃப தா சகோதிரி இருக்கே நானு எதாச்சு ஜாப்பு தா போகணு பட் இன்னு தம்பிக்கு ஒரு டூ இயர்ஸ் அகட்டு கைக்கொழந்தையா இருக்கானா அதுக்கப்பற போலானு சொல்லி நெனைக்கிறே சகோதரி நானு
சேரி சேரி நா ரிசல்ட்டு நேத்து தா வந்துச்சு ஆல் பாஸ் ஆயிட்டே இது வரைக்கு அறியர் எதுவு இல்ல
சேரிங்க சேரிங்க சகோதரி பரவால்ல ஏனா ஃபைனல் இயருங்கிறதுனால அறியல் வெக் இ அறியர் வெக்க கூடாதுன் சொல்லுவாங்க சோ ஆல் கிளியர் பண்றது ரொம்பவே நல்லதும்பாங்க
ஆமாம்மா இனிதா எதாச்சு நெக்ஸ்ட்டு கோர்ஸ் இல்லனா டிகிரி போடணு
ஆ போடுங்க சகோதரி எதாவ்து ஒன்னு எதாவ்து ஒரு போட்ட தான ஒரு வகையைல பெனிஃபிட்டா இருக்கு ஆனா வந்து நெறையா கோர்ஸ்லா இந்த மாரி சிஸ் ஸ்டம் பேசிக்கான கோர்ஸ்லா கோடிங்லா கத்துக்கோங்க இது ஒங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு வந்துட்டு நான் ஐ டி டி ஃபீல்டுலா சூஸ் பண்ணீங்கனா கன்பார்ம் உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூபலா இருக்குன்னு சொல்லுவாங்க சகோதரி
ஆ ஆமாம்மா கண்டிப்பா அது எதாச்சு ஒன்னு படிக்கணு ஒங்களுக்கு இந்த மாரி எதாச்சு படிக்கணுனு ஆச இருக்கா
ஆ எனக்கு சகோத்ரி நா வந்து யூ ஜி டிகிர கம்ப்ளீட் பண்ணதுமே பாத்தீங்னா எனக்கு வந்து பி எட் லா படிக்கணுங்கிற இன்ட்ரஸ்டடே இல்ல சகோதரி என்ன பண்றது எனக்கு எனக்கு எடுக்குற நா வந்து செகண்ட் டிகிரி எம் எஸ் சி போட்டுட்டு சைட்ல வந்து இந்த மாரி டைப்பிங் கிளாஸு இந்த மாரி ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குற மாரி இந்த கோடிங்கு அப்பறோ இந்த சி பிளஸ் பிளஸ் பைத்தான் ஜாவலா அந்த மாரி ரிலேட்டட எதாவ்து ஒரு எனக்கு கிளாஸ் போகணுன் ஆசையா இருந்ச் கே சகோதரி அப்பறம் பாத்தம்னா எங்க சார் வந்து திட்டீட் வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இது வாங்க இதுதா டூ இயர்ஸு சோ படிங்கன் சொல்லவு அவரே வந்து அட்மிஷன் புடிச்சு அங்களே எங்க நேம் எல்லா எழுதி வச்சுட்டாரு அதனால செரி ஓகே டூ இயர்ஸ் தானே கம்ப்ளீட் பண்ணுவோன் கம்ப்ளீட் பண்ணுன் பாத்தீங்னா நா கரெக்டா அப்பதா பி எட் ஜாயின் பண்ணி ஒரு டூ மந்த்து தா காலேஜ் போனே அதுக்கப்பற பாத்தீங்னா கொரோனா பேஜ் ஆயிருச்சு சோ என்னால வந் கண்டியூ பண்ண முடில எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ஸா அப்டிங் போது ட்உ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து கொரோனால வந் நம்ப பாதிக்கப்பட்டோங்களா அப்டிங்கும் போது அதிகமா வந்து எந்த ஒரு கிளாஸ்சும் வந்து ரன்னிங் ஆகல நம்ம எல்லாமே வந்து ஒரு த்ரீ ட்உ ஒரு ட்உ இயர்ஸ்கு அப்புறம் தா நம்ப எதுவா இருந்தாலு பண்ற மாரி இருந்துச்சுங்ளா அப்புறம் வந்துட்டு நான் ஒன் இயர் வந்து ஸ்குலுக்கு ஒர்க்கு போனே சகோதரி நா ஒர்க்குக் போயி முடிச்சதுக்கப்புற எனக்கு ஹாஸ் வந்து செட் ஆகலைங்களா எனக்கு வந்து ட்ரெவல் பண்ற தூரம் வந்து ரொம்ப லாங்கா இருந்துச்சு காலேக்கு டீமிக்கும் எனக்கு வீட்ல இருந்து கெளம்ர பஸ் டைமிங்க ஒத்து வர்லைங்களா சோ நா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி நா ஒர்க் பண்ணிட் ட்ருந்தேன் நானு அதுக்கப் றம் பாத்தீங்கனா ஸ்கூல் மு ஸ்கூல் விட்டு வந்தது அப் புறம் நா க்ளாஸு டைப் க்ளாஸ் மட்டும் போன சங்கரி இங்கிலீஷ்ல வந்து ஹையரும் லோயரும் மட்டு நா பண்ணேன் நானு தமிழ் பண்ணலானு பாத்தே தமிழ் பண்ல அதுக்குள்ள எனக்கு மேரேஜ் ஆயி ச்சு அதா நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிக்கலா அப்டின்டு நா விட்டுடே சகோரி ஆனா வந்து எக் சல் மட்டு நா வந்துட்டு யூடியூப்ல பாத்து பாத்து எதோ லைட்டா எனக்கு தெரியும் பட் நான் என்னன்னா ஓனா வந்து ஒர்க் பண்ணது இல்ல பட் ஓரளவுக்கு ஒரு தரவ நா திருப்பி எகெய்ன் பாத்தீனா ஓரளவுக்கு நா ட்ரை பண்ணுவே சகோதரி எக்செல் வந்து
சரி சரி நா எக்செல் கோர்ஸ் வந்து செக் தேர்ட் இயர் ஸ்டார்ட்டிங்கில் போட்டேன் ஒரு நாலு மாசம் கோர்ஸ் தா ஆனா நா ரொம்ப லீவ் எடுத்து லீவ் எடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்குதா என்னோட லாஸ்ட் கிளாஸு
ஓ செரி பர ல நாலு மாசம் தழு நாலு மாசம் வகுப்பு வந்து நீங்க ஒரு வருஷமா இழுத்துருக்கீங்க போல அதுக்கு வந்து பீஸ் கட்டணுங்களா சகோதரி நீங்க இந்த
ஆமா ஆமா செவன் தௌசண்ட் கெட்டி தா படு
செவன் தௌசண்ட் நீங்க ஃபோர் தௌசண்ட் நீங்க ஃபோர் மந்த்த் போனாலு செவன் தௌசண்னா இந்த ஒன் இயர் நீங்க லேட்டாக இழுத்துழுத்து பண்ணாலுமே செவன் தௌசண்ட் தான் சகோதரீங்ளா
இல்ல இல்ல எப் எப்டினாலு செவன் தௌசண்ட் தான் செவன் தௌசண்ட் அதுக்கப்றோ எக்ஸ்ட்ரா வந்து சர்டிஃபிகேட்டுக்காக சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்கணும்
ஓகே ச அதுக்கு ஏதாவது எக்ஸாம் மாி வப்பாங்களாக சகோதரி இல்ல அதல்லா இல்ல ங்க டைரக்டா சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துறுவாங்ளா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே
இல்ல ல்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த மாதிரி இப்ப எனக்கு நாளைல இருந்து ரிவிஷன் நடக்கும் ஒரு ப்ஹை டேஸ் க்கு அதுக்கபுறம் அவங்க ப்ராஜெக்ட் போல தந்துருவாங்க அத நம்ம கம்ப்லீட் பண்ணி குடுக்கணும் குடு த்தா தா சர்ட்டிபிகேட் வேற டேலி அந்த மாதிரி உள்ள க் கோர்ஸ்க்கெல்லா எக்ஸாம் கண்டெக் பண்ணுவா தியரி எக் ஸாமும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எக்செல்கு அந்த மாதிரி கெடையாது
ஆனா நீங்க டேலி வந்து கத்திக்கிட்டுன்னா ஓரளவுக்கு உங்களுக் பெனிபிட் இருக்கு சி பிளஸ் பிளஸ்சு சொல்வாங்க சங் தீவுன் சொல்லுவங்கள ஒரு ஒன் இயர் கோர்ஸ்சுனு சொல்லுவாங்ளே சகோதரி அந்த மாரி நா கூ நா கூட ஒரு நான் கூட ஒரு இன் ஸ்ட்யூட்ல வந்து விசாரிச்ச சகோதரி அதுல என்ன பண்றாங்க நம்ம வந்து எந்தளவு நம்ம சிஸ்டம் பேசிக் நம்ம கத்துக்றோமோ அவங்களே வந்து என்ன பண்றாங்கனா வந்துட்டு வேலைக்கு வந்து வெளியூர் கம்பெனிக்கு வந்து அனுப்பி விடுறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்டர்வியூ ட்ரை பண்ணி நம்ம எதாது இந்த கம்ப்யூட்டர் பேஸிக்கா நம்ம கோடிங்கோ இந்த மாரி சி எஸ் எஸ் ஓ இந்த சீ ஈ ஓ கோர்ஸ் பண்ணோன அது ரிலேட்டடா வந்து வேலக்கு வந்து அவங்களே வந்து நம்ல ஜாயின் பண்ணி விடுறாங்களா அப்டின்லா நா கேட்டுந்த நீங்க சொன்ன மாரி அது வந்து ஒன் இயர் கோர்ஸ்ன்னாங்க சரி ஒன் இயர் வந்து கண்டினி யூ பண்ண முடியாது அது கொஞ்சம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்ப இல்லாம இருந்துச்சுங்களா ஆனா இப்ப நினைக்றே அந்த மார்லா கத்துக்கிட்டம்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்டம் பேஸிக்கா ஒரு ஜாப்ல நம்ம இருந்திருக்கலா ஏனா இப்பல்லா வந்து அதிகமா சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஜாப் தா அதிக வேகண்ட் ட்ருக்கு அதுமே வந்து அப்பல்லா பாத்தீங்கன்னா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அப்பல்லா பாத்தீங்கன்னா சகோதரி கண்டிப்பா சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கோர்ஸ் ஒண்ணு கத்துக்கணுன் சொல்லுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்ன்னா சிம்பிளா ஒன் டிகிரி ப்ளஸ் வந்து டென் டேஸ் வந்து உங்களுக்கு அவங்களே கம்பெனிலே வந்து ஃப்ரஷ்ஷரா இருந்திங்கன்னா அவுங்களே உங்களுக்கு இன்டர்வியூ மாரி ட்ரைனிங் குடுத்து விட்டறாங்க நீங்க எந்த ஒர்க்கு போனாலுமே அவங்களேதா
கம்பெனில கூட அப்டித்தா டென் டேஸ் ட்ரைனிங் அதுக்கப்றோ நம்ம ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்லா
கண்டிப்பா கண்டிப்பா சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மன்த் ஃபுல்லாவே ட்ரைனிங் குடுப்பாங்க அது வந்து ஒரு சில பெரிய கம்பெனில வந் து வரு சின்ன சின்ன ஸ்மால் கம்பெனிலா ஒரு ஒன் வீக்கு ஒரு டென் டேஸ்க்கு வந்து ட்ரைனிங் குடுப்பாங்க ஆனா அதுக்கு வந்து பேமெண்ட் வந்து நமக்கு கம்மியாதா குடுப்பாங்க ஏன்னா ட்ரைனிங் பேஸிக்ல தான நம்ம போறோ நம்ம எப்ப வந்து ஓனா நம்ப ஒர்க் பண்றோமோ அப்பதா வந்து அவுங்களுக்கு அதிகமா எப்பயுமே சொல்ற சேலரி வந்து குடுப்பாங்க அதுக்கான ட்ரைனிங் பண்ணம்போது ட்ரைனிங்கோட அமௌண்ட் வந்து பாதி கம்மி பண்ணிருவாங்களாமா அப்டியெல்லா வந்து இருக் குன் சொன்னாங்க இப்ப நம்ம எந்த ஒர்க் போனாலுமே அந்த ஒர்க் ஸோ அந்த ஒர்க்கு நம்ம தெரிலனாலுமே அந்த ஒர்க் அவங்களே சொல்லி குடுத்துறாங்க செரி ஸோ அதனால நமக்கு எந்த பிரச்சனையு இல்ல
சேரி சேரி இனிமே எதாச்சு ஒர்க் பாத்து போணுன் தா இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாப்போ என்ன மாதிரியான
கண்டிப்பா சகோதரி ஆனா காலேஜ் முடிச்சதுமே சகோதரி இந்த ஒரு ஃபயர் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கு அப்டியே ஒரு ஸ்பார்க்காருக்கு முடிச்சுட்டோ சர்டிஃபிகேட் வாங்கட்டு அதுக்கப்றோ நெக் ஸ்ட்டு ஒரு வேலைலதா நம்ப ஒக்காரோங்ற மாரி ஒரு வெறியா இருப்போ நம்ப அதுக்கப்றோ நெக்ஸ் ட்டு நம்ப எதாது ஜாபோ நெக்ஸ்ட்டு எதாவ்து ஒரு கோர்ஸோ நெக்ஸ்ட்டு நீங்க சொன்ன மாரி ஒரு டிகிரியோ நம்ம போடும்போது அத நோக்கி நம்ப நம்பளோட மைன்டு மனசு வந்து வேற மாரி போய்ரு ஏனா ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு மாரி சொல்லுவாங்க செரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கனா இந்த டிகிரி ஒரு டிகிரியே போது என்னா ரெண்டு டிகிரி படிச்சாலு ஒரே சேலரி தா குடுப் பாங்க ஒரு டிகிரி முடிச்சாலுமே ஒரே மாரி சேல்ரி தா குடுப்பாங்க ஸோ நீ வந்துட்டு
ஆமா ஆனா எனக்கு சின்ன வயசுலேந்தே வந்து எனக்கு எம் பி ஏ அப்டிங்கறது ஒரு இது வர்ணுஅப்டிங்கற ஆச இருந்துச்சு அதுக்க ப்றோ வந்து வீட்ல சொல்வாங்க இங்க ஊர்ல வேலைக்கு போக்கூடாது போனா ஃபாரின்ல தா கல்ஃப் ஏரியாஸ் தா போணு அப்டின்னு அப்ப சேரி அங்க செட்டில் ஆகணு அந்த மாதிரி
எல்லா எல்லா எல்லா ஏனா ஃபாரின் வந்துட்டு உங்ள வீட்ல அலோவ் பண்ணுவாங்களா உங்ளுக்கு ஒத்து வருங்ளா ஃபாரின்லா போறது
இல்ல அப்டி இல்ல மேரேஜுக்கப்றோ அந்த மாரி சொல்லுவாங்க இங்க வேல பாக்லான்னா இங்க இது வரைக்கு கல்யாணத்துக்கப்றோ நீங்க எங்கனாலு ஃபாரின்ல போய் வேல பாத்துக்கங்க அப்டினு அப்போ அதுக்காக தா எக்ஸல்
ஓ இல்ல சகோதரி ஃபாரின் நீங்க ஒர்க் பண்ணும் போது வந்துட்டு இங்க இருக்ற இங்க இருக்ற சேலரிய விட அங்க ரொம்ப வந்து அமௌண்ட் வந்து உங்ளுக்கு அதிகமா குடுப் பாங்கல
ஆமாமாமா ஆனா அதே போல நம்ம ஃபேம்லியா போயிருந்தோனா ரூம்க்கு அதுக்கு இதுக்குனே அது போயிரு ஒரு ஆளுக்கா சேலரி கண்டிப்பா அதுக்காக போயிரு
ஆ ஆமா சகோதரி இங்கியுமே நெறய பேர் வந்து எங்க ஏரியாலையுமே வந்து ஃபாரின்லல்லா ஒர்க் பண்றவங்க இ ஆனா நீங்க வந்து சொல்ற மாரி சிஸ்டம் பேஸிக் இல்ல சகோத்ரி நார்மலா வந்து நம்ம வெளிநாடு போய் ஒர்க் பன்னுவாங்கல்ல இந்த மாரி சூப்பர்வைசரு இந்த சி டிபார்ட்மெண்ட்ஸ் கூடல்லா வேல பாக்கறாங்கள்ள அவுங்களே சொல்லுவாங்க இன்னு ரெண்டு பேர் சம்பாரி கிறது வந்து ஒரு ஆள் சம்பளோ வந்து செலவுக்கே போயிரு ஒரு ஆளோட சம்பளந்தா வந்து கைக்கு நிக்கு நம்ம வந்து ஊருக்கு வர்றது வருஷத்துக்கு ஒரு தரவதா அவுங்க ஊருக்கு வருவாங்க பாத்தீங்கனா ஊருக்கு வர்றதுக்கே வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட்டே வந்து ஒன் லேக் மேல செலவாகுது அப்டி இப்டின்னு கணக்கு போடும்போது இல்ல சகோதரி இதுக்கு நம்ம ஊர்ல இருக்கற சம்பளமே எவ்ளவோ பரவால குடும்பத்தோடயு இருந்த மாரி ஆச்சு அவ்ளோ தூரோ நம்ம போகாத மாரியாச்சு
அது வந்து கம்பெனியே அவுங்க ஆஃபர் பண்ற மாதிரி அந்த எடத்துக்கு கண்டிப்பா போகுனு இந்த மாரி தனியா எடுத்தோனா செவன்டி தௌச இ நாங்க ஒன் மந்த் ரெண்டு
கண்டிப்பா கண்டிப்பா ச அதுக்கு சகோதரி நீங்க கம்முனு நீங்க இந்த இந்த மாரி நா சொன்ன மாரி இந்த கோடிங்கெல்லா கத்துக்கிட்டீங்கனா நானூத்தி சில்லி சூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு இங்க நாம நா உங்களுக்கு இன்னு இந்த லோக்கல் ஊர்லயே பாத்தீனா நீங்க இருக்கிற ஊர்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஊர்லயோ எதாவது கோயம்புத்தூர், சென்னை அந்த மாரி நீங்க போனீங்கனா உங்களுக்கு சேலரி வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்கிரீஸ் இன்கிரிமெண்ட் போடுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஃபூயூச்சர் இருக்கு சகோதரி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சகோதரி அவுங்களுமே வந்துட்டு இன்ஜினியரிங்தா சகோதரி மெடி எதோ வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்திங் படிச்சாங்க சகோதரி மெக்கானிக்கலு ட்ரிள் ஈயு படிச்சாங்க சகோதரி அவுங்க படிச்சதுக்கு அவுங்க என்ன பண்ணாங்கனா எக்ஸ்ட்ரா வந்து சிக்ஸ் மந்த் வந்து கோடிங் மாரி ஒரு கோர்ஸ் மாரி பண்ணாங்க சகோதரி அந்த கோர்ஸ் பண்ணிட்டு அவுங்க ஃபர்ஸ்ட் வந்து நானூத்தி ஃப்ல்டுதா சிஸ்டம் ஒர்க்குதா சொல்லி போனா ஸ்டார்டிங் ஒரு டுவெண்டி கே சாலரி சொன்னாங்கலாமா அவுங்க கிட்டத்தட்ட போய் ஒரு டூ இயர்ஸ் வந்து டூ இயர்ஸ் இருக்கு சகோதரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்துட்டு அவுங்களுக்கு த்தேர்ட்டி ஃபைவ் கே சேலரி சகோதரி டூ இயர்லயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம்ங்கறம்போது உங்களுக்கு சேலரி வந்து அதிகப்படுத்தி குடுத்திருக்காங்க இப்ப அப்டி நீங்க வந்து ஒரு எப்டி போற மாரி இருந்தா ஒரு ஒன் இயர் கழிச்சு போவீங்க அப்டிங்கும்போது உங்ளுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்லா பெனிஃபிட்டா இருக்கு சகோதரி
ஆமாமா கண்டிப்பா அந்த மாரிதா எதாச்சு ட்ரை பண்ணணு
ஆ நீங்க கம்மி டீ நகர் போட்டு ஜாயின் பண்ணிக்லா உங்களுக்குதா உங்க ட்ரைனீங் சொல்லி குடுக்கறேங்கறாங்கல்ல ஒரு டென் டேஸ் மட்டு ட்ரைனிங் பண்ணி சும்மா நீங்க ஒரு டூ மன்ஸ் சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணி பாருங்ளே எப்டி இருக்குனு பாருங்க
சேலரி வந்து டென் தௌசண்ட் அந்த மாதிரில்லா டக்குன்னு விட மாட்டாங்க வீட்ல ஒரு டுவெண்டி டுவெண்டி ஃவைவ் இருந்துச்சுனா கூட போகலா
ஓ ஆமா சா அதுமே சகோதரி இப்ப எடுத்ததுமே பா சேரிங் சகோதரி நமக்கான நேரோ முடிந்து விட்டது அடுத்த அழைப்புல இத பத்தி நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலா சகோதரி நன்றி
ஆ சேரி தோழி நன்றி வணக்கம்